வணக்
வணக்கம்ப்பா
எப்டி இர்க்கீங்க நா வந்து பருப்பு மொளகா கிள்ளி போட்ட சாம்பார் வச்செம்ப்பா
ஆமா எனக்கு எ எல்லா ஐட்டமு ஓரளவுக்கு சமை ப்ப நல்லா சமப்பேன்னு சொல்ல மாட்டே ஆனா இந்த சாம்பார் மட்டு ஒழுங்கா வரமாட்டேன்து இந்த மொளகாய் கிள்ளி போட்ற சாம்பாரு
ஆ அ மொதல்ல பருப்பு தக்காளி ப்ப நல்லா கொழைய்ய வேக வச்சிர்ணு கொஞ்சொ வெங்காயொ கொஞ்சொ பூண்டு போட்டு குக்கர்ல விசில் விட்ருணும்ப்பா
ம்
நல்ல விசில் ஒரு நாலஞ்சு விசிலே விட்டுர்லா பருப்பு கொஞ்சொ
பருப்பு வெங்காயொ பூண்டு தக்காளி ம்
கொஞ்சொ வேணுனா ஒர் ரெண்டு சீரகம் போட்டுக்கலாம்ப்பா
வேக வெக்கும் போதே
ஆமாமா ஆமா வேகவெக்க போதேதா சீரகம் போட்டு நல்லா வேக வச்சு வேக வச்சிற்றோ
ம்
அப்றோ வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு வெங்காயோ கட் பண்ணிக்றோ மொளகா கிள்ளி வச்சிக்றோ கற்வேப் எடுத்து வச்சுக்ணூ புளி கொஞ்சமா ஊற வச்சுர்ணும்ப்பா
அ
அ எண்ண ஊத்திட்டு கடுகு போட்டுட்டு கொஞ்சமா நா வெந்தயம் போடுவேம்ப்பா உங்களுக்கு தெம் புடிச்சதுன்னா டேஸ்ட்டு சேத்துக்கோங்க இல்லாட்டி வேண்டா
அ
போட்டுட்டு இந்த வெங்காயோ காஞ்ச மொளகா போட்டு நல்லா கருவேப்ல எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு பருப்பு நல்லா மசிய கடஞ்சிட்டு ஊத்திட்டு கொஞ்சமா மொளகா தூள்ப்பா கொஞ்சொ டேஸ்ட்டு தூக்கி குடுக்க காக மொளகாத்தூளு போட்டுட்டு ஒரு கொதி வ ஒரு ரெண்டு கொதி வர்ற வரக்குவிட்னும்ப்பா பருப்பு சம்பார் காய்வேகுற அளவுக்கெல்லா விட்ற அளவுக்கெல்லா விட வேண்டா
ம்
ரெண்டு கொதி வந்ததும் கொஞ்சொ புளிய கரச்சி ஊத்திட்டு
ம்
உப்ப தேவையானளவுக்கு
ம்
நல்லா கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிட வேண்டியத்தாம்ப்பா
ம்
இது சாம்பாரு தோசைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்ப்பா
ம்
இட்லிக்கும் சாப்புல்லா சாப்பாட்டுக்கு சாப்டுக்லா
ஓ ஓ
ஒரே சாம்பாரா இன்னக்கி ஒரே வேலயா முடுச்ட்டே
ஓ
ண்ணுக்கு மட்டூ பாக்ஸ் லன்ச் பாக்ஸுக்கு ஆ இது பண்ணி குடுத்தேன்ப்பா தக்காளி
ஓ தனியா கொஞ்சமா செஞ்சறீங்ளா
கொஞ்சம் ஆ கொஞ்சமா அவளுக்கு வெரைக்கு ஒரு ஒரு டம்ளர் வெச்
சு தாளிக்கிறது ஒரே
அ அ குடுத்து அம்ஷ்ட்டே ஏனா அவ ஏழு அம்பதுக்கே போய்ட்றா அவ ஏழு அம்பதுக் குள்ளற நம்ப சாம்பாரு எல்லா வெச்சுட்டு ரெடி பண்ணுறதுக்குள்ள டைம் ஆய்டுமோ அப்டின்ற மாரி ஒரு ஃபீல வந்துட்டு அவளுக்கு வரைக்கு கொஞ்சோ சாதோ வெச்சு ஆ குடுத்து அம்சுற்றது அ அப்றமா கூட் நம்ப மெதுவா சம்ச்சுக்லா அப்டின்ற ஒரு இதுக்கு வந்தற்றதுப்பா
ஆமாப்பா பரவால நான்தா டெப் நாந்தா சொன்ன கீர போட்டுட்டு கடஞ்சு வெச்சிருக்கே இப்பதா தொட்டுக்க ரசோ நேத்து வெச்சுது ரசந்தான்பாருக்கிது அ ஆம்லேடுக் முட்ட இருக்கு ஆம்ப்லேட் போட்டுக்குவம்ப்பா
ஆ
வேற எதே பண்றதில
ஓ செரி செரி செரிப்பா
முட்ட ஆம்லேட் மட்டு பண் பண்ணில்லா
கீரையூ முட்டையூ ஒட்டுக்கா சாப்டகூடாதுன்றாங்க உங்களுக்கு எப்டி அந்த ஃபீலிங்
தயிரு கீரையு சாப்படக்கூடாதுன்றாங்க ஆனா எங்க வீட்டுக்காரு கீர கொழம்பு செஞ்சா தயிரு இல்லாம சாப்பட மாட்டாரு
ஆ
முட்டையு சாப்ட்டுறாரு கண்டிப்ப அதாவது நா வேற உருளகெழங்கு செய்வே பொரியில் எப்பயுமே கீரைக்கி எனக்கு அது புடிக்கு
ஆ
ஆனாலு இவர் என்ன பண்ணுவார்னா அ முட்ட எடுத்து போய் ஆம்லேட் போட்டு சாப்னேதா இருப்பாரு எது எதுக்கு மேட்ச் ஆகுதோ இல்லூயோ ஆம்லேட்டு வேணு தயிர் சாதத்துக்கு யார்னா ஆம்லெட் வெச்சி சாப்ட்றத பாத்துருக்கீங்ளா
அது சாப்பட மாட்டாங்கதா
ம் வத்தலோ அப்பளமோ கொஞ்ச காரமா மிச்சரோ நிப்பேட்டோ அது இவுங்க வந்து ட்டு அதுக்கு முட்டதாம்ப்பா எல்லாத்துக்கு முட்ட
எல்லாத்துக்கும் முட்ட வேணுமா
ஆமா அத நீ ஆம்லேட்டா போட்டுக்கினா ஆம்லேட்டதா வெச்சு கூட கெடையாது ஆம்லேட்டதா போட்டுட்டு முட்ட
வேக வெச்சா அ எல்லாமே கெடைக்குமாம்பா முட்டைய அ அ அ நா இன்னொரு டிப்ஸ் கூட உங்க கூட ஷேர் பண்ணிக்கணு நெனைச்சே கால்சியம் டெஃபிசின்சி இருக்குன் சொன்னீங்க இல்லைங்ளா
ஆமா
இந்த பூசெணி வித தெரியு இல்லிங்களா
ஆ
பூஸ்ணி வெத இப்ப எல்லா எடத்துலயுமே விக்க ஆரம்பிஷ்ட்டாங்க
ஆமா
அத வறுத் த்துட்டு சும்மாறிக்கற நேரத்துலலா இப்போ ஒக்கானுந்த மாரி பேசும்போதெல்லாம் ம் நாலு நாள் வாய்ல போட்டு மென்ணு நறுக்கலாம் அது வந்து ஆமா சூப்பரா இருக்கும் தர்பூஸ்ணி வெத நீங்க அப்டியே சாப்ட்டது இல்ல
ம்ஹூம்
நாங்க என்ன பண்ணுவோம் பூஸ்ணிக்காவ ஒடச்சிட்டு அந்த வெதைய சும்மா காய வைப்பாங்க ஆ அந்த வெதைய அந்த தோல எடுத்துட்டு உள்ளதருக்கற சாப்டோனா சூப்பரா இருக்கும் நீங்க இப்ப கூட பூஸ்ணிக்கா வாங்கினந்தீங்கன்னா அத ட்ரை பண்ணி பாருங்க அது உண்மையிலயே எங்களுக்கு அப்ப இந்த மாரி சத்த எல்லாம் இருக்குதுன்னல்லாம் தெரிஞ்சு சாப்பல்ல ம் சும்மா சாப்ட்டதுதான் ஆனா அதுல அவ்ளோ கால்சியம் மெக்னீசியம் இந்த இழுத்து பிடிக்குதுன்னு சொல்றீங்க இல்லைங்களா இது வந்து நுண் ச த்துக்கள் குறைபாடுனால இழுத்து படிக்கிறதுதான்
ம்
அது ஒரு வேள இந்த பூஸ்ணி வெத பாதாமு ஆ ஆலி வெத அதெல்லாம் சாப்பறதுனால கொறையுமோ என்னவோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்கள
செரி செரிங்க
பாப்பாக்கு குடுங்க
ம்
சன்ஃப்ளார் சீடு இருக்குதுல்ல
சன்ஃப்ளவர் சீடா அது வேற தனியா வி கிறாங்களா
ஆமா ஆமா விக்கறாங்க எல்லாமே விக்கறாங்க
ம்
ஆ என் நா ஒரு ஜூஸ் பண்ணுனேன்ப்பா சொல்ட்டுமா
ம் சொல்லுங்க
ஆ பாதாம் நாள் போடுவேன்
உம்
பம்கீன் சீடு கொஞ்சமா
ம்
ஆ சன்ஃப்ளார் சீடு கொஞ்சமா
ம்
அப்பறோ வந்து முந்திரி கொஞ்சமா
ஆ
ஸ்தா கொஞ்சோமா எல்லா ஒரு மூண் மூணு அப்டிதா டேட்ஸ்சு ஒரு நாலஞ்சு டேட்ஸ் மட்டு கொஞ் சேத்து போடுவ
ம்
நைட்டே தண்ணில போட்டு ஊர வச்சுட் படுத்ருவ
ம்
காலைல எழுந்துருச்சு மிக்சில அரைச்சிட்டு பசங்ளுக் குடுத்ரு சக்கர கிக்கர எதுவு போட்றது கெடையாது ம் ஆ ஆம்மா ஆம்மா ஆம்மா பாலு சாப்பட்றவ்ங்ளுக்கு பால் போட்டு குடுக்லாம் எம் புள்ளைங்க பால் சாப்டாதுங்க
ஓ
ஆனால அப்டியே குடுச்சிருவாங்க அது குடிக்கிற வரைக்கு நிஜமாவே ரொம்ப ஹெல்த்தியா ஃபீல் பண்ணு இப்ப கொஞ்ச நாளா வந்து
ம்
அந்த ரொட்டினே மிஸ் ஆயிடுச்சு
ஓ ஓ
செய்யறது இல்லை ஏன்னா அது ரொம்ப ஹெல்த்தியா இருந்தது அது சாப்ற வரைக்கு
ம்
அவுங்களுக்கு குடுக்குற சாக்குல நானுமே கொஞ்சோ சாப்டுப்பே
ஓ
அது ரொம்ப நல்லா இருக்கற மாரி இருந்துச்சு
பரவா இப்போ உங்க இ ஆயில் மில் இருக்குன் சொன்னீங்க ல்லயா என்ன எண்ணெய் எல்லா நீங்க அதுல ஆட்றீங்க
கடலை எண்ணெப்பா
ம்
அப்றோ எல்லெண்ணெ
எள்ளு ஓகே
ஆ தேங்கா எண்ணெ
ம்
அப்றோ வந்து வெளக்கெண்ணெ இப்ப வந்து எக்ஸ்ட்ராவா முட்டி வலிக்கு கால் வலிக்கெல்லா ஒரு தைலோ ப்ரிப்பேர் பண்ணி இருக்குறாங்க
ம்
அப்றோ வந்து முடி வளர்றதுக்கான ஒரு தைலோ ப்ரிப்பேர் பண்ணி இருக்குறாங்க
ம்
வேணுன்னா சொல்லுங்க கொரியர் கூட போட்றே
அப்போ நல்லெண்ணெ
நல்லெண்ணெ தாம்ப்பா எள்லெண்ணெ
அப்போ சன் ஃப்ளவர் ஆயிலு
சன்ஃப்ளவர் ஆயிலு இருக்குது இது வந்து ஆ வேற இதுவா நம்ம தயார் பண்றோ சன்ஃப்ளார் வாங்கின்னு வந்து ஒரிஜினலா
ஓஹோ
ஆ ரீஃபைன்டு ஆயிலு இருக்கு
ஓ அதுவு தனியா பண்றே இப் ரீஃபண்ட் ஆயிலு உங்க இதுல மில்லுல
ஆ இருக்கு இருக்கு இருக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ ஆ மா இப்பதாம்ப்பா வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணாங்க
ம் ம்
கொஞ்சோ ஆர்ட்ரு வந்ததுன்ட்டுன்னு ஒரு வாரோ பதினஞ்ச்சி நாளா கொஞ்சோ நெறைய வேல
இந்த தலைக்கி போடுற எண்ணெ இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா அ து வந்து யாருக்காவது ரிசல்ட் நல்லா குடுத்துருக்கா
சூப்பரா ரிசல்ட் குடுத்துருக்கா நேத்து கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க நல்லா முடி கடுகடுன்னு வளந்துருக்கு துங்களா நா வேற ஒருத்தவங்களுக்கு குடுத்தேங்க
ம்
அவுங்க எக்ஸ்ட்ராவா கா அமௌண்ட் வாங்கிக்கிட்டு வேற ஒருத்தங்களுக்கு குடுத்துருக்காங்க அவுங்களுக்கு முடி வளந்துருக்கா
அது எவ்வளவுங்க அது
ஆ இதுங்க லிட்டர் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரேடுங்க
ஏங்க அவ்வளவு வேணாங்க லிட்டர் அளவுக்கு
ட்டர் அளவுக்கு வேணானா நீங்க எவ்வளவு வேணுமோ வாங்கிகோங்க அவுங்க லிட்டரா வேணும்ன்ட்டு வாங்கிட்டாங்க
ஓ ஒரு ஹண்ட்ரடு டூ ஹண்ட்ரடு
ஆ ஓகேங்க ஓகே வாங்கிக்கலா
குடுங்க
சேரி ஓகே
ஏன்னா இநத முற பாப்பா ரொம்ப முடி கொட்டுதுமா கொட்டுதுமான்னு சொல்லிட்டேருக்கா எனிக் என்ன பண்றதுனே தெர்ல ரொம்ப நாளாவே அவளுக்கு முடி கொட்டிட்டேருக்கு நா மெயின்டெனன்ஸ் அதிகமா இல்லப்பா பேன் இருக்கு தலைல ஸ்கூலுக் போறதுனால நெறைய்ய பேன் இருக்கு அத நானு கிளீன் பண்றே பண்றே திருப்பியு வுன்னாலு வந்ட்டே இருக்கு
தேரிப்பா நா ஒண்ணு எனக்கு எங்கம்மா அடிக்கடி சொல்வாங்க
ஆ சொல்லுங்க
தேங்காபாலு அரச்சு எடுத்துக்கணும்ப்பா எப்படியுன் நீங்க தேங்கா பால் சாதோ செய் கதுக் இதுக்குனு அரைப்பீங்கல்லைங்ளா
ஆமா
அந்த தேங்கா பால்ல கொஞ்சமா எடுத்துட்டு நல்லா தலைல தேச்சு விட்ருங்க
ஆ
தலைல நல்லா ஊறணு ஒரு ஆஃப்னார்ரு
ஏப்பா வேப்ப எண்ணெய் வச்சியே வில்லாநகத்துங்க தேங்கா பால்லு ஊத்துன்னா
இல்ல இல்ல இல்ல ஏ நா சொல்ல வரேன்னு கேளுங்க ஆ இல்ல குடிச்சிட்டு அந்த ஈர்லா வெடிச்சிருமா
ஓ
ஆ அது வந்து குடிச்சிட்டு வெடிச்சிருமா அது வந்து தேங்கா பால் ருசியாருக்கு ல்லையா
ம்
அது நெறைய்ய குடிக்குமா
ம்
ஆ குடிக்கும்போது வயிறு வெடிச்சிருமா
ஓஹோ
ஈரெல்லா வெடிச்சிருச்சினா பேன் வராது பேன் இருக்கும் உயிரோட வாரிடணு நம்ம தலைக்கி குளிச்சி வச்ச வொன்னே ஆனா புடு புடுன்னு இருக் ஏன்னா இது எனக்குமே போட்டுயிருக்கறாங்க அதுனால சொல்றே
அப்டியா நானு போன வாரந் தாங்க வேப்ப எண்ணெ வாங்கிட்டு வந்து தலைல போட்டே எனக்கு அது எப்டி போட் அதவ்து வேப்ப இல வாங்கின்னு வந்து தலைல போட்டுட்டு ஊற வச்சி தலைய சீவிட்டு அதுக்கப்றோ ஹேர் வாஷ் பண்ணணுமா இல்ல தலைல போட்டுட்டு சு சும்மா ஹேர் வாஷ் பண்ணிட்டா போதும்
ஹேர் வாஷ் இல்ல இல்ல வார்ணு நெனக்கிறே
ஆ
வாரிட்ணு அந்த குடிச்சிட்டு இருக்கும் போதே வாரிட்டோனா அது அந்த போதில வந்துரும்
ஓ
வந்துருச்சின்னா அதுக்கப்பறோ தலக்கி குளிப்பாட்டிட்டு இன்னு இருக்கறத மிச்சோ இருக்கறத எல்லா வாரிட்ணு ஆனா உதிர்த்தாவே மேக்சிமம் விழுந்துரும்னு நெனக்கிறே
இல்லப்பா அது அப்பயு இருந்துட்டே தா இருக்கு நா ஒன் டைம் தா வச்சே திருப்பி இந்த வாரோ வெக்கில டைமில்ல
நீங்க இந்த மாரி தேங்கா பால் ட்ரை பண்ணுங்க
ஆன்லைன்ல் சீப்பு ஆர்டரு பா இல்லப்பா அத குடிச்சிட்டு கும்மால அடிக்றவங்கள தெரியு இது வேப்ப எண்ணெய்லே போகாதுக்கு
அ
ஆ தேங்கா பாலு குடிச்சுட்டிங்கனா குண்டாயிட்டு நம்ப கையிலருந்து தப்பிக்க தப்பிச்சு வா இன்னு ஜாலியாருக்குதுன்னு நாலு சேந்து வந்துச்சுன்னு வச்சுக்கோயே பக்கத்து தலையில இருக்குற பேணு இவங்க தேங்கா பால்லலா குடுக்குறாங்க வந்துருப்பா நீங்க
சேரி சேரி
தேங்காய் எண்ணெய்க்கே இவ்ளோ வேல பாக்குறவங்க தேங்கா பாலு கெடைச்சா சும்மாவா இருப்பாங்க
கண்டிப்பா கண்டிப்பா
ஆ அதனால நா ட்ரைப் பண்ண விரும்பல சீப் ப ஆர்டர் போட்டு விட்டுருக்கே அது வந்துடுச்சுன்னா இன்னொரு ட்ரிப்பு நல்ல வேப் பெண்ணெயை போட்டு ஊற வச்சிட்டு வலிச்சி எடுத் எடுத்து விட்றலானு இருக்கே ஈறு தான்பா கொஞ்சோன் இருக்கு சீப்பு
அது தா ஈறு போயிடுச்சினா பேன் மேக்ஸிமம் வராதுப்பா
அது பசங்க ஒருத்தரோட தலையிலருந்து ஒருத்
ஆ இல்ல இல்ல ஏ பொண்ணு தலையில ஆ ஏ சின்னவ தலையில அவ பெரியப்பா வீட்டுக்கு போறா சனி ஞாயிறு ஆயிர்ச்சின்னா அங்க போயிட்றா அவ் போயிட்டு அவங்க பெரிப்பா பசங்க தலையில இருக்குது ஏத்தி மந்ட்டு எங்களுக்கு இலவசமா குடுக்குறா
பரவால்ல வாங்கிக்கோங்க ஒரே வீட்ல எனக் எனக்கு தலையில பேன் விழுந்தாலே எங்க வீட்டுல ஏதாவு து ஒரு சாவு அந்த மாரி எதன்னா ஒன்னு நடக்கு கஷ்டோ குடுக் கு நறையா ஆனா கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷமா
கொஞ்சோ வேல இருக்குதுப்பா அடுத்த கால்ல பேசலாம்ப்பா ஓகேப்பா ம்